ஹலோ
வணக்கம் சகோதரி
ஆ எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டே நீங்க
சொல்லுங்க சகோதரி இன்னைக்கு என்ன தலைப்பு
இன்னைக்கு வந்து குடும்பம் தா பேரண்ட்ஸ் கூட நம்ம எப்டி இருக்கோ பெற்றோர்களோட அரவணைப்புல இருந்தா நம்ம கொழந்தைங்கள வளக்கலா ஈஸியா குடும்பம் தா இன்னைக்கு நம்மளோட தலைப்பு
சரி சகோதரி
சொல்லுங்க
இப்ப பாத்தீங்க அப்டின்னா உங்களுக்கு வந்து அம்மா அப்பா வந்து எவ்ளோ சப்போட்டா இருந்தாங்கன்னா எனக்கு பாத்திங்க அப்டின்னா லைஃப்ல அவங்கதா எனக்கு எல்லாமே ஏனா எனக்கு வந்து கூட பொருந்தவங்க யாரு கெடையாது அவங்க ரெண்டு பேரு இப்ப வரைக்குமே சப் போட்டா எனக்கு ரொம்ப இருக்காங்க
ரொம்ப நல்லது ம் எனக்கு அப்டிதா எனக்கு கூட பொறந்தவங்க இருக் காங்க நா கல்யாணொ பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறொ நா இங்க அம்மா அப்பா இருக்குற பக்கத்துலேயே வீடு பாத்துட்டு வந்துட்டே இப்போ வரைக்கு அம்மா அப்பா தா எனக்கு சப்போட் பசங்க ஸ்கூல் போனாலு நம்ம பாத்துக்குறதுக்கு கொஞ்சோ வந்துட்டு நா எங்கேயாவது வெளியே போனாலு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாதிரிலா இப்போ வரைக்கு அவங்க தா பண்ணிட்ருக்காங்க பொதுவா வந்து அம்மாப் சொல்லுங்க
ம் நா வந்து வேற ஊர்லதா இருக்கே இருந்தாலும் அவங்க வந்து டெய்லி கால் பண்றதா இருக்கட்டு சாப்ட்டியா இங்க யாருமே ஃபோன் பண்ணி சாப்டியா கேக் க மாட்டாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மதா மத் தவங்க பேசுறத விட இவங்க நம்ம பேசுறது வந்து நமக்கு ஒரு திருப்தியா இருக்கு காலையில எல்லா வெலையு முடிச்சுட்டு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அம்மா அப்பாட்ட பேசும்போது அது ஒரு சந்தோஷொ
கண்டிப்பா சுகோதரி நீங்க என்
சொல்லுங்க
நீங்க என்ன மாரியான பெற்றோரா இருப்பீங்க உங்க கொழந்தைங்களுக்கு
ந் நாங்களு அப்டிதா நெனச்சிட்ருக்கோ இப்ப நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன சப்போட் கொடுத்தாங்களோ அத நம்ம கொழந்தைங்களுக்கு கொடுக்கணு ஆனா இப்ப இருக்க கொழந்தைங்க பாத்தீங்கன்னா நம்மள மாரி இல்ல நம்ம எதிர்பார்க்கறோ அம்மா அப்பாவோட சப்போட்டு இப்ப இருக்க பிள்ளைகள் வந்து பாத்தா அவங்க கொஞ்சொ நம்மள விடவே கொஞ்சோ தெளிவா இருக்காங்க அவங்க எப்டி நம்மள எதிர்பார்ப்பாங்கனு தெரில பட் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா நமக்கு எப்டி கொடுத்தாங்களோ நம்ம அப்டிதா கொடுக்கணுனு தா நானு நெனச்சிட்ருக்கே
என்ன பொறுத்த வரைக்கு அதே மாரிதா ஆனா நம்பளு ஒரு காலத்துல இருந்திருப்போ இல்ல நானே தனியா போறோமா ஸ்கூலுக்குன்னு சொல்ல காலமு இருந்திருக் குல அதே நம்ப கொழந்தைங்க நம்ளுக்கு செய்றாங்க இப்ப
ஆமா ஆனா என்ன நம் மாற்ற கருத்து இல்ல ஆனா நம்மள விட இப்ப ரொம்பவே வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம இருந்தப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்டின்னா நம்ம சொல்லுவோமே தவிர்த்து கூட யாராவது வரணு அப்டி இப்டி நம்ம எதிர்பார்ப்போ கூட யாராவது நண்பர்கள் கூட போவோ இப்ப இருக்க பிள்ளைங்க சொல்றதும் இல்லாம செய்றாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்ப தைரியம் எல்லாமே வர அளவுக்கு ச சூழ்நில அப்டி அமஞ்சு போச்சு
கண்டிப்பா சகோதரி எல்லாமே நன்மையா சொல்லி கொடுத்துருக்காங்க அம்மா அப்பா எல்லாமே எங்களுக்கு யாருக்கு கெடுதல் செய்ய கூடாது அப்டின்ற ஒரு நல்ல வ வழியில நடத்திருக்காங்க அது ரொம்ப சந்தோஷ நெறையா பேருக்கு அம்மா அப்பாவே கெடையா
கெடையாது ஆமா கண்டிப்பா அவங்களா அம்மாப் பா இல்லாம எவ்வளளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அவுங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கோ அவுங்க வந்து சொல்லி கவலைய சொல்லி அவுங்க ஒரு இது பலன் இது பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்ல அவுங்களே அவுங்க பிள்ளைங்கள வளத்துக்குட்டு தனியாக கஷ்டப்படுறவங்களு இருக்காங்க நமக்கு அந்த வகையில கடவுள் புண்ணியத்துல நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருக்குறது நமக்கு சந்தோஷொ
கண்டிப்பா சகோதரி ஏனா ம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அ நா கூட எப்பயாவது கோவச்சிப்பே எங்க அம்மா கிட்ட சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு வேலையா இருக்கே அப்டின்ட்டு ஆனா அது பொருட்படுத்தாம திருப்பியு கால் பண்ணி சாப்ட்டியாமா என்ன உன்னைய அதுக்குத்தா கூப்ட்டே
ம் ஆமா ஆமா நானு சில நேர அப்பிடி சொல்லுவே ஆனா அதுக்கப்புற நெனைப்போ அவுங்கள விட்டாலு வேற யாரு நமக்கு கால் பண்ணி அந்த அளவுக்கு விசாரிக்க மாட்டாங்க அவுங்க தா நமக்கு
கண்டிப்பா உங்க அப்பாவோட நினைவுகள் எதாது இருக்கீங்களா சின்ன வயசுல உங்குளுக்கு எதாவது
அப்பாவோடதா சின்ன வயசில வந்து ஸ்கூலுக்கலா அப்பா தா கூட்டிட்டு போவாங்க ஸ்கூல் காலேஜ் வரைக்குமே அப்பா தா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருக்கு நல்லா ஏன்னா அப்பா எங்க அப்பாக்கு வந்து அவுங்க அம்மா அப்பா கூட வளராதுனால வந்து அந்தளவுக்கு வந்து அவுங்களுக்கு அவுங்களோட அன்ப வெளிக்காட்டத் தெரியாது பட் நாங்க புரிஞ்சுப்போ அவங்க இப்படி இருந்தா நம்மள்ட்ட எவ்வளோ அன்பா இருக்காங்க அப்படினு இது தா அவங்களோட அன்பு இப்படிதா வெளிக்காட்டுறாங்கன்னு தெரிஞ்சுப்போ மத்தபடி எல்லா எடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க ஜாலியா இருக்கு திருவிழா எதுனாலுமே வந்து இந்த கோயில் எல்லாத்துக்குமே கூட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு
எனக்கு அதேதா எங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு் மாதிரி தா நண்பனே சொல்வ அம்மா விட அப்பாதா ரொம்ப நம்ப எதுவா இருந்தாலு ஃபஸ்ட்டு கால் பண்ணி அவுருக்கு தா நா சொல்லிடுவே அப்புறந்தா அம்மாக்கே போகு எல்லா கொழந்தைங்களு அம்மா கிட்ட இருந்து அப்பா கிட் கிட்டவரு விஷயன்னா எங்க அப்பா கிட்ட இருந்து எங் கம்மாக்கு போகு
பரவால்ல இது சூ வித்தியாசமானது கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு வித இதா இத நானு கேள்விப்பட்ருக்கே எ ஃப்ரெண்டுங்களுமே சொல்லுவாங்க நாங்க எங்க அப்பா மடியில உக்காந்துப்போ அப்பா எங்கள முத்த குடுப்பாங்கன்னு பட் இதுவரைக்கு எனக்கு அதெல்லா நடந்தது இல்ல ஏன்னா வந்து எங்க அப்பா வந்து அவுங்க அம்மா அப்பாட்ட வளராதுனால அவுங்களுக்கு அந்த அன்ப எப்படி வெளிக்காட்டுறதுனே தெரியல அவங்க எதாவது வாங்கி குடுப்பாங்க நல்லா பேசுவாங்க சிரிச்சு நாங்க அத புரிஞ்சுப்போ ஆனா எ ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க அப்பா மடில உக்காருவோ கட்டி பிடிச்சி முத்தல்லா குடுப்போ அப்படிலா சொல்லுவாங்க பட் எங்களுக்கு அதெல்லா அந்த உணர்தலு எனக்கு இது வரைக்கு இல்ல உங்க அப்பா அப்படி நீங்க ஜாலியா இருப்பீங்களா
அ ஜாலியா பேசுவோ ஃபோட்டோ எடுத்துட்டு அதல்லா பண்ணுவோ எனக்காக சைக்கிள்ளயே போவாரு அவுரு வேலைக்கு ஃபீஸ் கட்டணு அப்படின்ட்டு பஸ்ல போனா ஒரு எக்ஸ்ட்ரா காசு வந்துரு ஆங்கினி இந்த காச வச்சு கொழந்தைக்கு ஃபீஸ் கட்டலா அப்படின்ற ஒரு இதுல வந்து சைக்கிள்லே போயிட்டு வருவாரு ஆனா அவருக்கு ஆபரேஷனு ஆச்சு அதனாலே அவுரு அப்பிடி நறையா சைக்கிள் டிராவல் பண்ணி அதெல்லா நெனைக்கும் போது எனக்கு இப்ப நம்ப எதுமே கொழந்தைங்களுக்கு பெருசா டெடிகேட் பண்றது
ஆமா ஆமா அது உண்மைதா அது உண்மைதா நமக்கு இப்ப வந்து கொஞ்சம் பண்ணும் போதே நமக்கு வந்து எப்படி ஆயிடுது னா மலப்பாருக்கு எல்லாமே ஆனா அவுங்க அப்பல்லா அப்பிடி இல்லல்ல அவுங்க எல்லாமே வந்துட்டு ஈஸியா வந்து பண்ண விஷயங்கள்லா இப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கு
கண்டிப்பா இப்ப ஏ வீ நானே வந்து எப்பயாது ரொம்ப முடியலனா அப்புற செஞ்சு தரே சமையலு கொஞ்ச நேர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றே எம் பையகிட்ட ஆனா எங்க வீட்ல முடியுதோ முடியலையோ ஒ டம்பே சரியில்லனாலு செஞ்சு குடுத்துருவாங்க நம்மளா ஹோட்டல்ல வாங்கி
ஆமா இங்கே ஆமா அப்பா அதுதா உண்மை ஆ நமக்கு முடியல அவங்களுக்கு முடிலினா கூட நமக்கு எப்படியு செஞ்சு குடுத்துருவாங்க ஆனா நம்ம இப்ப வந்து இப்ப ஈசி ஆயிடுச்சு இப்ப எல்லாமே கெடைக்குது அதனால நம்ம ஹோட்டல்ல வாங்கிடுறோ ஈஸியா அவுங்களுக்கு அதனாலயே இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு நம்மளோட அரும தெரி இல்ல நம்ம வந்து அப்பதா நா அந்த நிமிஷந்தா நம்ம யோசிச்சோ அதாவது நம்ம இப்ப வந்து பெற்றோர்கள் ஆன பிறகு தா நமக்கு நறைய விஷய புரிய ஆரம்பிக்குது அப்போ நம்மள எவ்ளோ நல்லா வச்சிருந்தாங்கன்றது இப்ப தா தெரியுது அப்ப நமக்கு கோவ வரு ம் நமக்கு அப்ப கோவ வரு அப்புறோ ஏ இப்டி சொல்றாங்க அப்டி பண்றாங்கன்னா நம்ம ஒரு பெற்றோர்களாகும் போதுதா அவுங்க அந்த நேரத்தில் என்ன தவச்சிருப்பாங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்றது இப்போ புரியுது ஏன்னா இப்ப நமக்கு அதே எண்ணோந்தானே இருக்கு நம்ம குழந்தைகள பத்தி யோசிக்கும்போது
கண்டிப்பா சகோதரி அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு
அதுதா
அம்மா சமயல் உங்களுக்கு ரொம்ப புடிக்குமா சகோதரி
ஆ அம்மா சமயல் புடிக்கு அது வந்துட்டு அம்மா சமயல் ரொம்ப புடிக்கு அதே மாரி வந்துட்டு அந்த மாரி செய்யணுனு நெனப்ப ஆனா அந்த மாரியே இதுவா வராது அதே மாரி என் கணவருக்கு அவுங்க அம்மா சமயல்தா ரொம்ப புடிக்கு அந்த மாரி நா பண்ணலன்னு சொல்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாருக்கு எப்போமே அம்மா சமயல் என்றது ஸ்பெசல் தானே ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து அத சொல்ல மா ட்டிங்கிறாங்க இந்த கடைல வாங்கினீங்கள்ளமா அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்ட்டுனு ஏனா யாரா நமக்கு வந்து அத நம்ம பெற்றோர்கள் ஆகும்போது அது புரியுது ஓகே இப்படிதா அவுங்களு எதிர் பாரு எந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னது கூட அந்த அளவுக்கு கெடையாதுன்னு நெனைக்கிறேன் அப்பெல்லா
ஏன் பையன்னே இப்ப பாத்தீங்கன்னா ஏன் சமையல விட எங்க அம்மா சமையல்
நல்ல ஆ அதுதா அதுதா ஆ அது அம்மம்மாதா எல்லா பிள்ளைங்களுக்குமே இப்ப எங்க வீட்டுலயு அவுங்க செல்லொந்தா அவுங்க சமையல்தா பிடிக்குதுனு ஏனா இப்போ நமக்கு சொல்லிக் குடுத்தவங்கள நம்மள விட பெட்டராதா சமைப்பாங்க கண்டிப்பாக ஆமா நா எந்த இதுவு இல்லயே ஆனா அதெல்லா ஒரு வரோந்தா அம்மா சமையலு அப்பா கூட நீங்க சொல்ற மாரி சைக்கிள்ள போறது அதெல்லா ஒரு நாள் அதெல்லா வந்து என்னதுன்னா அதெல்லா இன்னு நீடிக்கல அவ்ளவுதா நம்ம அப்பவே இன்னு நல்ல அதை பத்தி ஜாலியா எந்த இருந்திருக்கலா அப்டின் ற மாரி எண்ணங்கள்தா இப்ப அதிகமா வர
விழிப்புணர்வு இல்ல அப்ப பெருசா நம்மளுக்கு இப்ப கொழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி குடுக்கணு
இப்ப நடந்த நமக்கு வந்த விஷ்யங்கள நம்ம சின்னதா நினைச்சோ இப்பதா புரியுது அதெல்லாமே ரொம்ப பெருசு இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அதெல்லா என்ன கெடைக்குது ஒன்னுமே இல்ல இப்ப வந்து எல்லாமே வந்துட்டு வேற மாரி உலகம் ஆயிருச்சு எல்லாமே வந்து தானியங்கி மாரி எல்லாமே ஒரு ஒரு மிஷின் பண்ணுது எல்லாத்தையுமே அப்ப எல்லாமே அம்மாவே மெனக்கெட்டு பண்ணுவாங்க நமக்கு ஒண்ணொண்ணு அது நல்லாருக்கு
இப்ப கூட அவுங்க விட்டுட்டாங்க நம்ம என்ன படிக்கணு அப்டின்ட்டு
ம் வெச்சாங்க ஆமா அந்த அளவுக்கு ஆமா அது இப்பதான் புரியுது இப்ப நம்ம படிச்சிருக்கலும் நம்ம பிள்ளைங்கல ஓரளவுக்கு நம்ம இது பண்றோம் ஆனா அவுங்க அப்போ படிக்கிலனாலுமே நம்ம நல்லபடியா ஒரு நல்ல பள்ளியில சேத்து நல்லா படிக்க வெக்கணுன்ற எண்ணொல்லா இருந்தது அவுங்களுக்கு அதுக்காக அவுங்க எவ்வளவு முயற்சியை எடுத்து நல்லா நம்மள கொண்டு வந்துட்டாங்க இந்த அளவுக்கு அதுதான் பெரிய விஷ்யோ
அம்மா கடைசி வரைக்கு அவுங்கள பாத்துக்கணு அப்டின்ற ஒரு எண்ணோ ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப வயசு ஆக ஆக நம்மளுக்கு உங்களுக்கு சகோதரி
இப்ப கூட அந்த இதுவே தெரியு இப்ப கூட எந்த முடிவு எடுக்கணுனா கூட அவுங்ககிட்ட கேட்டுட்டுதா முடிவு எடுப்பேன் அவுங்க சொன்னாங்கன்னா ஓகே இது கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்க
சேமிப்பா இருந்தாலு அவுங்கள கேட்டுதானே செய்யறது
ஆமாமா கரெக்ட்டுதா ஏனா அவுங்களுக்கு ஆமா அவுங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லயா அவுங்களு அந்த உணர்தல் இருக்கு எப்டி பண்ணணு என்னனு
வேற என்ன நினைவுகள் இருக்கு சகோதரி அம்மா பொறுத்த வரைக்கு உங்களுக்கு அம்மா பொறுத்து நினைவுகள் இருக்கா சகோதரி உங்களுக்கு எதாவது
என்ன பண்ணனுன்றது நம்ம இப்ப சின்ன சின்ன டவுட்னாலு அவுங்கள்ட்ட கேட்டுப்போ அம்மா அப்பாட்ட
ரொம்ப நன்றி சகோதரி உங்க பேசினது உங்க கூட பகிர்ந்ததுக்கு நன்றி ம்